வணக்கம்
ஹலோ பேசலாமா
ஆ வணக்கம் நல்லா இருக்கீங்ளா
நா நல்லார்க்க நல்லார்க்க நீங்க நல்லா இருக்கீறிங்ளா
அ நல்லாருக்க நீங்க நல்ல சமைப் ப்பீங்கனு கேள்விப்பட்டா அதா சில சந்தேகம்லா இருந்துச்சு உங்களோட பேச்லாமென்ட்டு கால் பண்ண
அ க சொல்லுங்க சொல்லுங்க என்ன சந்தேக சொல்லுங்க சமையல்ல என்ன சந்தேகோ என்னய ஆ சொல்லுங்க
அ சின்ன சின்ன சந்தேகங்கள் தா எல்லா சமையலுமே நா ஓரளவுக்கு நல்லாவே சமைப்ப அனா னா வந்துட்டு எதுமே ஒரு சுவை வந்துட்டு ஒரு பினிஷிங் இருக்க மாட்டுது இப்ப பொதுவா நம்ப சாம்பார்லேலா தேங்கா அரச்சு ஊத்துறோல அது எப்போ ஊத்துவோ
அ நாங்க எங்க சைடு பாத்தீங்கன்னா வந்து நாங்க சாம்பார்ல தேங்கா ஊத்த மாட்டோ
ஒ கல்யாண வீட்டு சாம்பார் மாரி வெப்பிங்ளா அது எப்டி
ஆமா நா சொல்ற சாம்பாரு மொறைல வச்சீங்கனா நீங்க நல்லா டேஸ்ட்டா இருக்கு நாங்க வந்து இங்கன்ன முஸ்லீம்ல வந்து ஒரு வகையான சா வகைல வந்து சாம்பார் வப்போ நா சொல்ற அது படி செஞ்சு பாக்குறீங்களா ஒரு நாளக்கி
நிச்சயமா செ பண்றேங்க நீங்க அதோட செய்முறைகள் சொல்றீங்ளா
ஆ சொல்ற அது பத்தீங்கன்னா வீட்டு வீட்டு பருப்பு அதாவது பாத்தீங்கன்னா கடைல வாங்குன பருப்பு வாங்கிக்கிடணு ரேஷன் கடைல உள்ள பருப்பு இருக்க கூடாது அது வந்து டேஸ்ட்டு வந்து வேற மாரி இருக்கு வீட்டு பருப்புல வந்து ஒரு ரெண்டு தடவ வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேர ஊற போட்ருங்க ஊற போட்டுட் டு குக்கர்ல வேக வச்சு வேக வச்சாலு செரி இல்ல அடுப்புல நார்மலா ஒரு பாத்திரத்துல வேக வச்சாலு செரி வேக வச்சுட்டு அதுல ஊற வச்சதுல வந்து சின்ன வெங்காய கொஞ்ச உன்னு பெரிய வெங்காய கொஞ்சோன்டு போட்ருங்க வீட்ல அளவு நம்மளுக்கு இப்ப நூறு பருப்பு அப்டிங்கிறதுக்கு உள்ள அளவு நா சொல்ற உங்களுக்கு
இப்ப பருப்பு வேகப்போடு போது நீங்க பெருங்காயம் லா சேப்பீங்ளா
அ எனக்கு வந்து பெருங்காயோ வந்து டேஸ்ட்டு புடிக்காது அந்த வாட எனக்கு புடிக்காது எங்க வீட்ல உள்ளவங்க அத சேக்க மாட்டாங்க அதனால வந்து அது சில வேரு சொல்வாங்க அந்த பருப்பு வந்து வாய்வு அதனால அந்த பெருங்காய சேத் தா நல்லது அப்டிம்பாங்க நா இதுவரயு பெருங்காய சேத்ததில்ல ரசத்துக்கு சேக்க மாட்ட சாம்பாருக்கு நா இது வரயு சேத்ததில்ல
ஓ சரிங்க நீங்க மேல சொல்லுங்க
ஆ பாத்தீங்கன்னா அதுல வந்து சின்ன வெங்காயோ ஒரு பத்தும் பெரிய வெங்காயோ ஒண்ணு தக்காளி ரெண்டு ஆ ஒ நூறு பருப்புக்கு ரெண்டு பச்ச மொளகா கொஞ்சோண்டு மஞ்சத்தூளு போட்டு வந்து குக்கர்ல வந்து நா வீட்டு பருப்புனால நாலு விசில் வப்பெ ஏ குக்கருக்குன் வந்து நாலு விசில் வப்பெ நாலு விசில் வர்றதுக்குள்ளயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேவயான காய்கறி வச்சிக்குலா அதாவது கதம்ப சாம்பார்னு ஒருக்கு சில காய்கறிய மட்டு போட்டு வப்பாங்க சாம்பார் செல பேரு
ஆமா ஒரு சிலர் வந்துட்டு இந்த குழையிற மாதிரியானது இந்த வெண்டிக்காய்லா நாங்களுமே சேக்க மாட்டோ ஏனா வெண்டிக்காலா போட்டோம்னா குழம்பே கொழஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு சாம்பார்ல சேக்க மாட்டோ ம்
போடலா அது எந்த மாரி பக்குவத்துல போடணுனா பஸ்டு வெண்ட ஈர இல்லாம துணில் தொடச்சிரணு ஃபர்ஸ்ட்டு ஏன்னா அது ஈரத்தோடு இருந்தா அது வழவழப்பு இருக்கு கொழகொழன்னு இருக்கு அல்லன்னா இன்ன வெண்டிக்கா கழிட்டு நல்லா தண்ணி ஒதறிட்டு செத்த வெய்ல வச்சிறலா அந்த தண்ணி போய்ரு இல்ல தொடச்சிர்லா தொடச்சிட்டு என்ன பண்ணு வெண்டக்காய வந்து ஒரு ஒரு வெண்டைக்கா மூணு ச துண்டா வெட் பண்ணி கட் பண்ணிக்கலா அரிஞ்சிக்கிட்டு அத என்னன்ன வெறு எண்ணெ சட்டி இருக்கு பாத்தீங்ளா அதுல எண்ணெ ஊத்தாம இந்த வெண்டக்கா மட்டும் போட்டு வதக்கணு வதக்குனம்னா அந்த பச்ச லைட்டா மங்கி கலர் வந்து ஒரு மாரி ஆவு அந்த செ அந்த இத எடுத்து வச் செய்னொனா சாம்பார்ல எல்லா காய்கறிலா போட்டு கொதிச்சதுக்கப்பறோ இத போட்டு செத்த கொதிக்க வச்சோம்னா அந்த வழவழப்பு இருக்காது அந்த அப்டியே கடக்கு அது ஒரு மெத்தடு இருக்கு நா அத சொல்ல அத வந்து இன்னொரு நாளைக்கு நா சொல்ற இப்போ வந்து
புரியுது இப்போ சாம்பார் அப்பன்னா வந்துட்டு நீங்க இந்த மாதிரி வேக வெக்காம ஏ அதாவ்து முன்னாடியே குக்கர்ல வேக வெக்கலேயே சின்ன வெங்காயோ தக்காளில்லா போட்டுட்டு தேங்கா அரைக்காதனால ருசியா இருக்குன் சொன்னீங்க
சேத்துக்குடணு அந்த வெங்காயோ தக்காளி ஊறோ இது பண்றோம்ல அப்போ வந்து நம்ம பூண்டு ரெண்டு பல்லு சேத்துக்குடணு அந்த வாய்வு இது சொல்றோம்ல பருப்பு கொஞ்சோ வாய்வு மந்தமா இருக்கோம் அப் சொல்றோம்ல அப்போ வந்து ஒரு நால் பல்லு பூண்டு வந்து வேக வைக்கல சேத்துக்குடணு அந்த வேகறதுக்குள் இன்னா மேக்ஸ் சிமோ என்ன காய் சேப்பனா சாம்பாருக்கு ஆ இது மாங்கா சேப்பே முருங்கக்கா சேப்பே கேரட்டு சேப்பே இது மூணு சேத்து ஒரு சாம்பார் வெப்பே இத் நல்லாருக்கோ அப்படி இல்லன்னா கத்தரிக்கா முருங்கக்கா மாங்கா போட்டு சேப்ப அப்படி இல்லன்னா சவ் சவ்வு ஆ கேரட்டு பீன்ஸு இது மூணும் போட்டு வெப்ப இப்படி மூணு காய் தா எதாச்சு ஒரு மூணு காய்தா போட்டு சேப்ப இப்ப பருப்பு வெந்துருச்சு அத பருப்பு வெந்ததுக்கு அப்புறோ அந்த காய எடுத்து நம்ம போட்றோ அதுல அந்த பருப்பு வெந்ததுல குக்கர் விசில்லா எடுத்துறணு இன்ன மே விசில் வைக்க கூடாது விசில் வைக்காம என்ன பண்ணு அந்த காய எடுத்து அதுல போட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்துல அந்த காய் நல்லா வெந்துரு மசா நல்லா வந்து பாத்தீங்கன்னா அதோட மிக்ஸ் ஆயிரு அந்த காய் வேகற டயத்துல வேண்ணா கொஞ்சொண்டு டேஸ்டுக்கு உப்பு போட்டுர்ணு கொழம்புக்கு தேவையான உப்பு போட்டுர்ணு போட்டதுக்கப்புறோம் நம்ம மசாலா நீங்க நாங்க வந்து எங்க சைடு பாத்தீங்கன்னா சீரகோ சோம்பு மெளகு எல்லா சேத்து ஒரு மஞ்சள் எல்லா சேத்து ஒரு அரச்சு வச்சிருப்போ ஒரு மசாலா அப்புறோ மல்லித்தூள் தனியா அரச்சி வச்சிருப்போ மெளகா தூள் தனியா அரச்சிருப்போ இது மூணும் தேவையான
நீங்க சொன்ன மாதிரியான செய்முறைய்ல நா சாம்பார் செய்ற எனக்கு நீங்க சொன்னதுல இப்ப எனக் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க சைடுல ஒரு விதமான வத்த கொழம்பு வெப் போ அத நாங்க வந்துட்டு செய்முற சொல்ற சொன்னதுக் கப்புறோ நீங்க அதுல எதாவ்துனா கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வத் வத்த கொழம்புன்னா அந்த கல்யாண வீட்ல வைக்கிற மாதிரி சுவை வரணுங்கிறதுக்காக புளி கரச்சி முன்னாடி ஏற்கனவே ஒரு சூடான புளி நாங்க என்ன பண்ணுவோனா கடையில வாங்கன புளி அதனால அது ரொம்ப அழுத்தமா இருக்குமா அழுத்தமா இருக்குங்கறதுனால ஊறதுக்காக எப்போழுமே சாதோ உழ வைக்கு போது அந்த வெந்நீர்ல கொஞ்சத்த எடு த்து அந்த புளியில ஊற வச்சுடுவோ அப்ப புளி வந்து ஈஸியா கரைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும்ட்டு அந்த புளிக்கரைசல் எடுத்து வச்சுட்டு அதுல மொளகாய் தூள் போட் டுட்டு உப்பு தேவையான அளவு சிறிதளவு வெள்ளம் போட்டு கரச்சி வச்சுடுவ ஏன்னா வத்தல் குழம்புல வந்துட் டு வெள்ளம் சேத்தா தா அந்த கல்யாண வீட்லல்லா இருக்
ஆமாமா அந்த டேஸ்ட்டு இருக்கோ ஆனா இனிப்பும் புளிப்பும் சேந்தாப்புல ஒரு டேஸ்ட்டு இருக்கோ
ஆமா இப்ப ஒரு வானொலியில வந்து ட்டு இங்க நல்லெண்ணெ தா ஊத்தனு வத்த கொழம்ப பொறுத்தளவுல நல்லெண்ணெ ஊத்துனா நல்ல ஒரு மணமாவு இருக்கு சுவையாவு இருக் கு நல்லெண்ணெ ஊத்திட்டு ஒரு நாலு ஐந்து கடுவு போடணுங்கிறத்துக்காக ஒரு எண்ணிக்கைல நாலைந்து கடுவு வெடிச்சதுக்கப்பற வெந்தய போட்டு அதுல வந்துட் ட்டு நல்லா உரித்து வைத்த பூண்டு இருக்குல்ல இப்ப ஒரு வீட்ல நாலு பேரு இருக்காங்கனா நூறு பூண்டு உரிச்சு வெச்சா நல்லா சுவையா இருக்கு நூறுப் பூண்டு உரிச்சு வெச்சது அந்த பூண்டு பொன்னிறமானத்துக்கப்றோ வத்தல் இருக்குல்ல கொத்தவரங்கா வத்தல் கத்திரிக்கா வத்தல் சுண்டைக்கா வத்தல் அதே மாரி மணத்ததக்காளி வத்த இது எல்லா த்தயு போட்டு வதக்கிட்டு அந்த மண வந்ததுக்கப்பறோ கிள்ளி ஒரு புள்ளி அளவு இல்லனா ரொம்ப சிறிதளவு பெருங்காய பவுட்ரு சேத்துட் டு அந்த எண்ணெயிலயே அது அந்த ஸ்மெல் வரும் மோது இந்த க கரைச்சு வச்சிருக்கோம்ல இந்த தாளிப்ப அதுல ஊத்திடுவோ கொழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி ஒரு வத்தல் மாதிரி ஒர் கொல கொலப்பு வந்ததுனா அந்த எண்ணெ ஆ ரொம்ப சரியா சொ சொன்னீங்க ஆமா அந்த எண்ணெ திரிஞ்சு வரும்போது நிப்பாட்டிட்டோனா அது வந்து நல்ல சுவையா இருக்கு ஆனா நாங்க இதுல என்னன்னா வந்து காய்கறி சேக்க மாட்டோ வத்தல் கொழம்புல ஒரு சிலர் கத்திரிக்காலா வெட்டி போடுவாங்கல்ல நாங்க சேக்க மாட்டோ இது கரெக்ட்டு தானா
மணத்தக்காளி வத்தல் இல்லனா ஒரு சுண்ட வத்தல் எதாச்சு ஒரு வத்தல சேத்துக்கிடணு அதுல
ஆ இந்த செய்முறை சாரி தானா
ஆ சரி சரிங்க கரெக்டா இருக்கு இது வத்த கொழம்புக்கு வந்து அப்பளத்த சுட்ட அப்பளமா இருந்தா இன்னு நல்லா இருக்கு இல்லனா பொரிச்ச அப்பளமா இருந்தாலு இன்னு நல்லாருக்கு சாப்பாடு சூப்பரா இருக்கு இல்ல அவுச்ச முட்ட வச்சுக்கிட்டு சாப்பிடனுன் சாப்பிட்லா ம்
ப்பரா சொன்னீங்க முட்டங்கிறது வத்தல் கொழம்புக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் அப்டி இல்லனா சில எடத்துல நாங்க என்ன பண்ணுவோனா மொந்தன் வாழை இருக்குல்ல அத வந்துட்டு ஒரப்பு போடாம கூட்டா செய்வோ வாழைக்காய வந்துட்டு அருகி தண்ணில அலசிட்டு ஒரு வாணலில சிறிதளவு எண்ணெய் கடுகு போட்டு அதுல நாலு உளுந்து வெள்ள உளுந்து போட்டுப்போ ஒரு மணம் வருல்ல அதுக்காக அது அந்த மத உளுந்தோட நிறம் மாற்னோனா கருவேப்பிலை போட்டு பச்சரு மிளகாய கீரு கீரா ஒரு மாரி கீறி போடுவாங்கல்ல அந்த மாரி கீறக போட் டுட்டு இந்த வாழைக்காய சின்ன சின்னதா அரிஞ்சு வெச்சிருப்போ அத அதுல போட்டு வதக் கிட்டு தேவையான அளவு உப்பு போட்ருவோ தண்ணிய அள்ளி ஊத்துனம்னா அந்த வாழைக்கா கொலஞ்சு போயிடுங்கிறதுனால கையால தெளிச்சு தெளிச்சு வேக வெப்போ அது வெந்து வந்தோனா அதென்ன ஒரு ரெண்டு நிம்ஷம் வெந்தாப் போது கடிக்கிற பக்குவத்துல அதுல தேங்காய் திருவல் போட்டு எறக்கிடுவோ அதாவ்து ஒரப் பு காரம் போடாம அது மாரி நீங்க மாங்கா பச்சடி செஞ்சு சாப்ட்ருக்கீங்ளா
ஆ மாங்கா பச்சடி எங்க சைட்ல ஒரு மாரி செய்வோ நீங்க எப்டி செய்வீங்க
நாங்க மாங்கா பச்சடினா கோடை காலங்கள்ல மாங்கா நல்லா சல்லிசா கெடைக்கம் போது பாத்தீங்கனா